ம் ஹலோ
ஹலோ
ஆய்ம்மா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கும்மா நீங்க எப்
நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கே ஆம்மா ஆம்மா நேத்தூ ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்களே அந்த கொளந்த உங்கள்தா
இல்ல இல்லம்மா ஃப்ரெண்டோட பாப்பா
ஃப்ரெண்டூ ஃப்ரெண்டோட பாப்பாவ இல்ல நீங்களா
ஆ ஹாங் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பாப்பா
அப்படி ஆ செரி செரி செரி இல்ல நீங்க எதனா நினைச்சுட்டு உங்கப் பாப்பாவதா எலச்சிக்கிட்டு ஒரு விஷஸ் குண்டு போட்டே
சேரி சேரிங்க என்னோட ஃப்ரெண்டோட பாப்பா
அதுக் நல்லாருந்தது குட்டி அ அப்பிடியா ஏங்க உங்க ஊர்ல தா
இல்ல கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க
ஆ ஹா பக்கம்மா ஓகே ஓகே
ஆமா
எப்பிடிருக்காங்க பசங்க நல்லாருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்கம்மா அங்க எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க வீடு கடைச்சிருச்சா உனுக்கு
வீடு தேடிட்டுதாமாருக்கோ
அப்புடியா என்ன ரொம்ப நாளா தேடிட்டுருக்க ஒரு வாரமா தேடிட்டுருக்கேன்னு சொல்றே இன்னுமா கெடைக்கல இன்னு ஒரு வாரத்துல ஸ்கூல் தெறக்க போகுது
அதுதா பயமாருக்கு
ம் ம்
தண்ணி செட்டாகலாம்மா தண்ணி கெடைக்கரறதுல வீட்ருக்கு தண்ணி பிரச்சன நம்ம கொழந்தைங்கள வெச்சிட்டு தண்ணியில்லாம போயிட்டு என்ன பண்றது
ம் ம் ம்
சரி இப்ப தண்ணி இருக்குறதுக்காக பாக்கலா அப்டின்னுட்டு
ஆமாம்ப்பா இந்த பசங்க வர வர ஆமா சின்ன பசங்களா இருந்தாலு பசங்கள ஒழுங்கா ஜாகரதையா பாத்துக்கோ என்ன நம்ம இப்பேயே நல்ல பழக்கேல்லா நல்லா சொல்லிக் குடு புரியுதா ஆமா எ பசங்கலெல்லா சின்ன வயசுலேருந்து நல்லா அடிச்சு ஒரு அஞ்சு வயசா ஏழு வயசு வரைக்கு நல்லா அடிச்சு இந்தந்த வேலையே நீங்க தா பண்ணணு இப்படிதா பண்ணணு அப்படின்ட்டு சொல்லி் குடுத்துட்டே இருக்கே இருந்தாலு நம்ம வந்து சொல்றத வந்து விட்டுற கூடாது அதுங்க செய்யறத செஞ்சுட்டு தா இருக்குங்க
ஆமாமா
புரியுதா நாமதா அதுங்க ஒரு வயசு வர வரைக்கூ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணு அப்படி சொல்லியே நம்ம சொல்ற நாலுல ரெண்டுதா அதுங்க செய்யு
ம் கண்டிப்பா
எ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா
சேரிங்மா
அவ ஃபோன் பண்ணி சொல்றா எப்புள்ள செவன்த்து தாண்டி படிக் கிறா
ஆ
அவளுக்கு வந்து இந்த அவ கொஞ்சோ தனி குடுத்தன மாரிதா இருந்தா அவுங்க மாமியார் வந்து அவுங்க பெரியண்ண கிட்டருந்தாங்க மூத்தார்க்கிட்ட இருக்காங்க அ கொஞ்சோ கொழந்தைங்க அவுளுக்கு ரெண்டு கொழந்தைங்க பொ ப பொறந்த கொஞ்ச நாள்யே வந்து அவ தனி குடுத்துன்னோ வந்துட்டா அதனால வந்து அவ் அவ என்ன நெனைக்கிறாளோ அத வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொழந்தைங்கள வந்து வளத்து ட்ருக்கா
செரி செரிங்க
ல்லுவா நா என் பசங்கள பத்தி எதாவ்து சொல்லேன்ன நீ சின்ன வயசுல இந்தே சொல்லி் குடுக்கணு அப்டின்ட்ட நா அத சொல்ல அதுதானடி எப்பவுமே எல்லா தாய்மாரூ அதுதா பண்ணுவாங்க
ஆமா யாரு கெ கெட்டது சொல்லி் குடுப்பாங்க எல்லாமே நல்ல விஷித்தா சொல்லுவாங்க
ஆ அப்ப அப்பதான பிள்ள கத்துக்கூ ஆ சொல்றேங்கம்மா ஒரு தடவ மறந்துட்டாங்கனா ம்
மறுபிடியு மறு
அ இந்த ஆமா இந்த விளயாடுற பொருள்லா விளையாண்டுட்டு கரெக்டா அதே எடத்துல வெச்சிருங்கன்னு சொன்னா எங்க செய்துங்க ரெண்டு வாட்டி சொன்னா ஒரு வாட்டி செய்துங்க ஒரு வாட்டி விட்டுருதுங்க அ ட்லயு அப்பிடிதா காலேல
ஸ்கூல் ட்ரெஸ்ஸ வந்து கழட்டி வெச்சுட்டு கழ்ட்டி வெ காலேல சாயந்தரோ வந்துட்டு கழ்ட்டி வைக்கம் போது கரெக்டா அங்க ஹேங்கர்ல மாட்டி வைங்கன்னா வெய்க்கறதில்ல
ஆனா இருந்தாலு நம்ம சொல்லி தந்துட்டே இருக்கணு ஏனா வந்து ஆ இந்த சின்ன வயசுல போடுற பழக்கந்தா வந்து அவங்களுக்கு வந்து நாம எங்கயாவது வெள்ல போயிட்டுருக்குன்னா கூட அந்த பழக்கோ ஐயோ அம்மா வந்தா திட்டுவாங்க இப்டி வெக்கணுன்ற ஒரு எண்ணோ வரூ நம்ம நம்ம திட்றது அடிக்கிறது வந்து அவுங்க அவுங்க நல்லதுக்கு தவிர அவங்க கெட்டு போறதுக்கா கடையாதில்லியா அதாப்பா ஆ ஆமா அதா சொல்லிட்ருந்தேல்ல எ ஃப்ரெண்டு சொல்றா எனக்கு ஒடம்பு சரியில்லடி ரெண் டு நாளு நா ஏதோ கொஞ்சொ கொஞ்சமா ஏஞ்சு சமைச்சிருவ பசங்க சாப்டணுமே அப்டின் சொல்லிட்டு எ எ பையே தோச சுட்டு குடுத்தா பாத்துரெல்லா தொலக்கி வச்சா அப்டின் சொன்னா நா கேட்டு ரொம்ப ஆச்சிரிய பட்ட
ஆம்
ஒரு ஆண் புள்ள வந்து அது செய்றது ரொம்ப இதுதான
ஆமா
அ அ
நம்ம ரெண்டு கொழந்தைங்களுக்கு வேல வீட்டு வேலங்கறது என்னன்னு கத்து குடுக்கணு
ஆ அதுதா அதுதா
இல வீட்ல நா கண்ணால பாத்துருக்க வேல செய்றாங்க ஆனா அவங்க சாப்ட்ட பிலேட கழுவி வெக்கிறது இல்ல
ம்
சாப்ட்ட எடத்துலே கை கழுவிட்டு எந்திரிச்சிட்டு போயிறாங்க
ஆமா அது பெரியவங்க அப்டி இருக்கம் போது பிள்ளைங்களு அந்த மாரி வருங்க இப்ப ஒரு சில பேஃம்லீஸ்ல பேரண்ட்டு அப்பா வந்து சாப்ட்டுட்டு கைய கழுவிட்டு போயிடுவாரு இப்ப நாம என்ன பண்றோ அவரு புருஷன்னாச்சே அப்டின் சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் எடுத்து போய் வேக்றோ இப்ப இப்ப நம்ம புள்ள என்ன பண்ணு ஆ அவரோட எச்ச பிலேட்ட நம்ம எடுத்து போய்ட்
நம்மள பாத்தான நம்ம கொழந்தைங்க கத்துக்கோ
ஆ என்ன சொன்ன
நம்மள பாத்துதான நம்ம கொழந்தைங்க கத்துக்கோ
ஆமா சோ அது கேட்டதும் எனக்கு ரொம்ப ஒரு பரவாயில்லயே ம் அம்மாக்கு ஜொரன்னா செரி பண்றானே ரொம்ப அப்ரிசே அப்ரிசியேஷனா இருந்தது வெரி குட் இந்த பைய வந்து இந்த மாரி பண்ணிருக்கா அப்படின்னுவாங்க ஏ நாமளும் நம்ம பிள்ளைங்களுக் ஒரு சிலது கத்து குடுத்துருக்கோ இருந்தாலு மத்த பிள்ள எப்பவுமே நம்மளுக்கு ஒரு இது நம்ம பிள்ளைங்கள நம்ம பாராட்டுறதே கெடையாது கொஞ்சோ கஷ்டத்துல தா பாராட்டுவோ
ஆமா
அது நம்மளுக்கு எப்படின்னா நம்ம பிள்ளைங்கள மத்தவங்க பாறட்டுறத நம்ம எதிர்பார்ப்போ அல்ல அது எல்லாருடைய தாய்மாருடைய ஒரு இது போல இருக்கு நம்ம பிள்ளைய நம்ம புள்ளய நாம பாராட்டுறத விட நாம வந்து மத்தவங்க முன்னா டி அ நம்ம புள்ளைய பாராட்டுறாங்களே அப்பா நம்ம புள்ளைய நல்லா வளர்த்துருக்கோ அந்த ஒரு சந்தோஷோ கெடைக்கும் போது அந்த மாதிரி ஊராருப்பிள்ளைய ஊட்டி வளத்தால் தா
ஹ
அ அது அதயா சொல்ற
இல்ல இல்ல அந்த திருக்குறள் இப்போ சீக்கிரம் ஞாபகத்துக்கு வர்ல சொல்லும் போது நா வந்தா சொல்ற
சேரி சேரி ஓகே ஆ சேரி என்ன சாப்ட்டாச்சா
ஆமாமா சாப்ட்டாச்சு மறந்துட்ட இப்ப ஞாபக வந்துருச்சு திருக்குறள் ஞாபக இல்ல அந்த பொருள் ஞாபக வந்துச்சு நம்ம கொழந்த பெக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட
ஆ
அவங்க கொழந்த நல்லாப் வந்திருக்க அப்படிங்கும்போது கேக்குற சந்தோஷோ ஆ
ஆ
எல்லாத்த விட பெருசு அப்படின்னுவாங்க அந்த மாதிரி நம்ம கொழந்தைய வேற யாராவது பாராட்டனா அந்த சந்தோஷமே தனி.
லேசா லேசா தா வருது ஒரு தாய் அ ஈன்ற ஈன்றபொழுதும் இல்ல ஈன்ற பொழுதினும் ஆமா
னை சான்றோர் என
ஆ கேட்ட தாய் ஆ கரெக்ட் அது உண்மதான அது
ஆமா ஆமா
அப்பவே வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டாரு செரி கொழந்தைங்கள பத்தரமா வளதுரு வளங்க
ஆமா
செரி உங்க ஊர்ல எல்லா மாம்பழம் நல்லா வந்துருச்சோ!
ஆமாமாம்மா இப்ப மாம்பழம் சீசன் தானே ப்ப கெடைக்குது.
நல்லா கெடக்குதா ஆ இங்கெல்லா தெருக்கு தெரு நால் நால் வண்டி நிக்குது
ஓ! சரி, சரிங்க
ஆமா எ ஃப்ரெண்டு சொன்னா அவுங்க பைய வந்து ஒ வேல பாக்ற எடத்துல ஓனரு ஓனருடைய ஃபார்ம இது இருக் கா இந்த மாம்ப என்ன சொல்றது ஒரே மாங்க ட்ரீயா வச்சிருப்பாங்களே மேங்கோ ட்ரீயா அந்த ஃபார்ம் இருக்கா
ஆ ஓ சரி சரிங்க
அங்கே இருந்து கொண்டு வந்து தருவா அப்ப எடுத்துட் வந்து தரே அப்டின் சொல்லி இருக்கா நானு எதிர்பார்த்துட் இருக்கே எப்பதா வருவான் தெரில பாதி சீசன் முடியுது ஆமா பாதி சீசன் முடிய போவுது
அதுதா பாருங்க சீசன் முடிஞ்சதுக்கப்றோ உங்ளுக்கு தனியா எடுத்துட்டு வருவாங்க போல
ஆமா இல்ல அவ சொல்லி வந்து ஒரு வாரோ ஆயிடுச்சி அவளுக்கு அவளுக்கு தா போன் பண்ணி கேக்கணு என்னமா மாம்பழோ இப்பதா ஓல இந்த மாங்கா கொட்டைய போட்டு நட்டு வச்சி வருதா இல்ல வந்துருமா ஆமா
ஹ
இல்ல வந்துருமா அப்டின் கேக்கணு சரி ஏதோ ஆ ஆன்லைன்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கே சொன்னியே முடிஞ்சிருச்சா
இல்லமா
இன்னு பண்ணிட்தா இருக்குறியா
ஆ பண்ணிட்டுதா இருக்கே
அதா எத்தன நாளு ஒரு வாரோந்தான சொன்ன நீனு
ஒரு வாரோ சொன்னே இது வாரத்த தாண்டி இழுத்துட்ருக்கு
அப்படியா! சரி, சரி சரி சரி பாத்து சீக்கிரோ முடிச்சுரு லேட் நைட்லா வேல பாக்காத ஓகேவா பசங்க வச் சின்ன பசங்க வேற வச்சிருக்குற உனக்கு அவரு தூங்கம் போதுதான நீங்களு தூங்க முடியு அப்றோ நீ டயாடாயிடுவ ஆமா
என்ன பண்றது
செரி உங்க ஊர்ல எப்ப ஸ்கூல்லா ரீஓபன் பண்றாங்க
நாலாந்தேதின் சொன்னாங்க
பா அப்டியா
ம் நா ரெடியா இருக்கே அனுப்புறதுக்கு ஸ்கூல் தொறந்தா போது
இங்கயு அப்டித்தா சொல்லிட் இருந்தாங்க இங்கயு அப்டிதா சொல்லிட் இருந்தாங்க பட்டு் ஆ வெயில் அதிகமா இருக்கு அதனால வந்து யோசனைய மேற்கொண்டு இருக்கலாம் அப்டின் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு அது என்ன பண்ண போறே எனக்கு இதயே தந்துருங்க ஐயா வெயில் அடிச்சா கூட கிளாஸ் ரூம் குளுருது ஏ பசங்க அவ்ளோ ஏ பசங்க அவ்ளோ சத்தாயிக்கிறாங்களா
ஆமா
ஆ வெ வெளில போயிட்டா வீட்டுக்கு தா வர்றதே இல்ல சேர் சேரி அதாவது ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா மொதல்ல ஸ்கூல் போய் கொண்டு போய் விட்றதுக்காக ரெடியா இருக் கேன் சொல்லு செரி செரி அப்றோ வேற எல்லாமே எல்லாமே ஓகே தான வேலல்லா எப்டி போது ஹஸ்பண்டுக்கு ஜாப்லா எப்டி இருக்கு கேட்டதா சொல்லு ம் ஓகேமா செரி கேட்டதா சொல்லு ஆ ஓகேவா அடிக்கடி கால் பண்ணு
கண்டிப்பா கூப்ட்றே ஆ கொழந்தைங்க ஸ்கூல் போயிட்டா ஃப்ரீ தா கூப்ட்றே சரிங்க